அன்னக்கி
ஹலோ
ஆ கேக்குதாங்க இதில டூ மினிட்ஸ் டிலே ஆதே வரும்
டூ மினிட்ஸ் கைடா டிலே ஆவு
ஆமா ரெண்டு நிம்ஷோ என்னமோ இதாயிதா கேக்கும் கொஞ்ச நேரோ விட்டு விட்டு அந்த மாரிதா கேக்குமாம் அதனால பத்து நிம்ஷோல்ல பன்னெண்டு நிம்ஷோ அன்னிக்கி நானு தம்பியு அப்டிதா ஆனா கிளியரா கேக்குதுல்ல
நீங்க பேசுறது பிரேக் ஆவுது டவர் இல்லயா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது எதாச்சு பெருசா பேசுங்கங்க ஆ ஓகே ஓகே எங்க அத்தாவோட எதிர்க்குறா சொன்னாரா வண்டிக்குள்ள வெச்சார்ருல அந்த இன்ஷுரன்ஸ் புக்கு
ஆ
அது ஃபுல்லா நனஞ்சிருச்சு
ஏன் மழயா
தண்ணிக்குட்டி மழயில்லா இல்ல தண்ணிக்குட்டி ஆமா புல்லா நனஞ்சிருச்சு அப்புறோ காயவெச்சிட்டுருந்தாரு அப்புறோ நா வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் நம்ம கட்டுவோம் இல்ல ஒரு ஆளு கிட்ட ஆ அந்தாள் தா அனுச்சு வுட சொன்ன மறுப்டியு அவங்கள் அனுப்புச்சு வுட்டுருக்காங்க
ம் அத் டெலிட் ஆயிட்ச்சு அதனால மறுபுடியு அனால்தா சொன்ன அதனால மறுபடியு அனுப்பிருக்காங்க அதேதா எடுத்துவச்சா போதுவுடு ப்ரிண்ட்டவுட் எடுத்துவச்சா
எவ்ளவோ போது
என்னது
அதெல்லா எந்த பிரச்சனயுல்ல
ம் அப்ப நாளைக் கேட்டாங்கண்ணா வந்து நனஞ்சதே காட்றதா
வாட்ஸப் ல வந்தியா
வாட்ஸப்ல இருக்கு இருந்தாலு
ஓ அது
வந்து அ அதே காம்க்கிறதா போலீஸ்கிட்ட
வண்டி நம்பர் போட்டாவே சூரன்ஸ் எல்லாமே கா
ம் அப்துல்க்கு இப்ப யாருமே இல்லே
பஸ்ஸா அது
ம் ம் அப்றோ என்னாச்சு அவுங்க ஈச்சனாரி கிட்ட வரையு வந்துருக்காங்க அப்றோ எப்டின் தெர்லியாமா திடீர்னு பொள்ளாச்சி வரையு இந்த மா இந்துருக்குல்ல மோஷினா வீடுருக்குல்ல அதுவரையு போய்ட்டாங்களாமா தாமரகொளோ வரையு என்னது
புரில்ல
இத் கேக்கவே மாட்டிகிது இந்த ஈச்சனாரி வரையு வந்துருக்காங்கங்க
எங்க புளியகொளத்து வரயில
கல்யாணம் முடிச்சுட்டு போம்போது புரிஞ்சிதா
நா போம்போது
ஃபோன் ம் அப்போ ஈச்சனாரி வழி வந்திருக்காங்க அப்பறோ எப் டி ரிட்டன் போறதுன் தெரியாம ச்சி ரிட்டன் எப்டி ரிட்டன் ஆச்சுன்னே தெர்ல அதா சொல்லுது நா கரக்ட்டா தா ஓட்டிட்டு வந் ஸ்ட்ரைட்டா தா ஓட்டிட்டு வந்தே அது என்னாச்சுன் தெர்ல அ த திடீர்னு பாத்தா தாமர கொளங்கிட்ட வந்துட்ருந்தோ நாங்களே ஆல்ரெடி பேய் படோ பாத்துட்ருக்கோ ஆமா நாங்களே பேய்ப்படோ பாத்துட்ருக்கோ அது தான் தெரியில எங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னே எனக் தெரியல திடீர்னு வண்டி இப்பத்தா அதுவரையு போயிருச்சு உங்கம்மா சொல்லிட்டே இருக்கா எ நானு வந்துட்டு அப்புடி தா யோஸ்ச்சே என்னதிது இது பாட்டுக் போது எப் புடி எப் எங்கத்த ஆனா திரும்பவே இல்லையாமா யூ டன்னே போட்லங்குது ஆனா வந்துட்டு அது கடந் அந்த தாமர கொளோ வரையு போயிர்ச்சு ஹைவே வேற தானே எங்கயு திருப்ப முடியாதுல்ல அத்னால அப்பறோ போய்ட்டு திருப்பி வந்தாங்க அத்னால தா லேட்டு நானு யோஸ்ச்ட்டே இருந்தே நீங்க அப்பவே சொல்லிட்டீங்கல்ல என்ன இன்னு வர்ல கிளம்பிட்டாங்கன் எங் எப்போ சொன்னது அதுக்கப்பறோ நா பாத்தரோ கழுகி இத கா சாயால்லா வெச்சு குடிச்சு அதுக்கப்றோ ஆட்ரு வந்து சாப் ட்டு இன்னு வர்ல சாப்ட்டு முடிச்சிட்டு கொஞ் நேர் இர்ந்துட் பின்ன தா இதாச்சு அது தா வந்துட்டு என்னாச்சுனு தெர்லங்கறா அதா நா உங்கள்ட்ட
ல
அதா உங்கள்ட்ட கேக்கறாங்க எங்யாச்சிருக்கானு ஈச்சனாரி அந்த கொளமெல்லா வந்துருச்சாமா அங்கர்ந்தாமா
ஈச்சனாரி கொள
ம் கொளமில்லங்க அந்த இதுருக்குல்ல நா சொல்லிருக்கல்ல இந்த ரத் தனம் காலேஜ் எல்லா இருக்குல்ல அதெல்லா கடந்து வந்ட்டாங்க அந்த கடந்தோன்னே எப்டி திரும்பினாங்கன்னு தெர்லயாமா
ஏ பேசாம போ அங்க திருவைக தாமரப்பூல எவ்வளோ தூர தெரியுமா நிக்கணு அப்போ கூட ஓ அத்தாக்கு தெரியாதா
அது அதா தெர்லையாமா எங்க அத்தாட்ட வந்து கேளுங்க என்னன்னு
என்னடி லூசு மாயி
அதுதா தெரியலங்க எங்க அத்தாக்கே தெர்லியாமா என்ன ஆச்சுன்னு எப்டி வண்டி திரும்புச்சுன்னே தெர்லியாமா பேய் மாரி சொல்றாங்க
நைட்டு நாலா வந்து செல நேரத்துல எப்புடி ரத்தினம் காலேஜ தாண்டி திருமணிய தாமரக்கொளத்துக்கிட்ட போ சா சா யுமே இல்ல ஏனா ஒரு சிக்னல் வந்து கற்பகம் நின்றுருப்பீங்க கம்பல்சரி நின்று கற்பகம் காலேஜு நிக்கு அப்டி இல்லேன்னா மலுன் ச்சுபட்டியோடதா நிக்கு ஒரு ஆள் கற்பகத்த காலேஜ் கா க்ராஸ் பண்ணி போறான்னா கண்டிப்பா எப்டி தெரியு ஏனா பெரிய பைபாஸு திரும்ப அதே பைபாஸு நீங்க ரிட்டர்ன் வர்றீங்கனா எப்டி
அதா எங்க அத்தா நெனைச்சிட்டே தா ஓட்டுதாமா இது என்ன போன வழியாவே இருக்கு அப்டின்னு என்னன்னே தெரியல அதா நா கேக்குற அந்த கொளத்துக்கிட்ட எங்கயாச் சாட்கட் எதாச்சு இருக்கா‌ திரும்பற மாரி அப்டின்னு
ஆ
ம் யோசிக்காம டக்கு டக்கால்னு பதில் சொல்லுங்க யோசிக் கோப்பட்டே போங்குது
எனக்கு தெரியல அவ்ள எங்க கட்
நா நெனைக்கிறே திருவள்ளூர் செல இருக்குல்ல
அங்கல்லா இருக்காது உறிச்சு கொழந்தக்கிட்டயே
அங்கதா நா நிக்கிற அங்க அப்டியே ரிட்டர்ன் ஆயிப்பாங்கன்னு நெனைக்கிற எனக்கு எங்க அத்த சொல்லி நா எனக்கு எதுவுமே தெர்லங்கிது எங்க அத்தா எப்டி திரும்பிச்சுனே தெரியல அப்டிங்குது திரும்பி இருப்பத்தா நீயே தெரியாம ஏதோ ஞாபகத்துல அப்டின்ன அப்போ எங்க அத்தா சொல்றாரு ஐய நா அப்டி திருப்பவே இல்ல வண்டி திருப்பி அப்ப எங்க அம்மா சொல்லுது நானு நா பாத்துட்டேதானே இருக்க நேராவே தா போச்சு வண்டி திரும்பவே இல்ல வண்டி எங்கியு அப்டிங்குது என்னங்க அப்புறோ பேயா ச்சி அதா சொல்லு மூசின வீட்டுக்கிட்ட போயிருச்சுங்குது அப்படிதா நா தாமரக்கொளனு சொல்றே தாமரக்கொளல்லா உங்க தெரியாது நா மூஷினா வீட்டுக்கிட்ட போயிடுச்சு சொன்னப்போ நா மூஷினா வீடு அங்க தாமரக்கொளத்துக்கிட்ட தான அப்ப அப்படி சொன்னே நேரா பொள்ளாச்சிக்கே போயிட்டேங்குது எங்க அத்தா
போறக்கு வாய்ப்பே இல்ல
அ த தெரியலங்குது எங்க அத்தா என்ன மைண்டே அவுட் ஆயிட்ச்சாம்மா எங்க வீட்டுக்கு கரெக்டா நீங்க வீடியோ கால் பண்ணீங்கல்ல வீடியோகால் பண்றக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதா வந்தாங்க டைமு எத்தன மணிக்கு எனக்கு ஞாபகல்ல ஆமா இருக்குனு நெனைக்கிறே இப்டி ஆயிடுச்சுங்குது எங்க அத்த எனக்கு என்னன்னே தெர்ல
அப்பன்னா அவ்ள தூரம்லா போயிருக்க மாட்டாங்க
ஆ
தா அதா
ம்
இப்பவே
ஆனா அது கே பி எம் வரையு வந்திருக்காங்க ரத்தன் காலேஜ் வரைக்கு அப்படின்னு திரும்பிட்டு தெரிஞ்சு எப்படியு தெரல அப்படின்னு சொன்னாங்க அதுதா என்னாலு தெரியல அப்படியே சொன்னாங்க பிரேக்காவுது உ பேப்பர்லண்டுது காசு குடுக்குறோ திரும்ப இருக்கு வாய்ப்பலாம்ங்கிறீங்களா இப்போ எப்டி வந்திடு திரும்பியிருக்கோ எங்கத்த நானு சொல்றே ம் ஆ சொல்றங்க த நீதான திருப்பி தப்பு ம்
அந்த ஆசு கட்ட முனாடி
ஆனாங்கத்தத்த திருப்பலாங்குதுங்கள நேரவே எங்கங்க எங்கது
அந்த குறிச்சு குளதுக்கு முன்னாடி ஒரு
ஒரு ரவுண்டு் மாரி இருக்குல்ல ஆ அதுதா நானு சொல்றே அங்கதா திரும்பி இருப்பே
இல்ல பா
ஸ்டைக் இதுப்படி திருப்பிட்டு அந்த ரவுண்டுல
திருப்பத்ததுக்கே
ம் அதுதா நா ஸ் என்னது
என்ன பண்ணாரு
அதுதா நா நனைக்கிறது இந்த ரவுண்டு கிட்ட வந்துட்டு ரவுண்டு சுத்தி வந்து ஸ்ட்ரைட்டா தான வரணு ஸ்ட்ரைட்டா வரக்கூது ரவுண்ட சுத்தி அப்டியே போயிட்டாரோ அப்படின்னு நா நனைக்கிறே ஆனா எங்க ஆத்தா சொல்லுது நா எங்கயுமே தெருப் சைட்டு திருட்னா பழச்சி தான வரு
இல்ல நா சொல்றது ஸ்டைட் சொல்ல வந்தா கொல்ல அடி ஸ்டு வந்த எங்க வந்த யா பா
ம்
பாது பழ இல்ல அப்டின்னா போத்தபரு
எங்கப்பா சுய நனைப்பே இல்லங்குதுங்க அது ரொம்ப தூர வந்தப்பிண்ணதா வந்துட்டு நெனவே திரும்பிச்சாமா அப்படி இன்னைக்கு ஒரு சம்பவ நடந்துச்சு செங்குது பேய் வந்துச்சா
அ
என்ன சொல்றீங்க
விட்டு கேக்குது விட்டு விட்டு கேக்குது துது ஏழு மணிக்கே கூப்புடுங்கன்ன டவர் இல்லாத எடத்துல போய் நீங்க உக்காந்துட்டு ரெண்டுதுக்குமே காசு கடைக்காது நா இது கப்ப இது முடிஞ்சுன்னே புண்யா தெரிஞ்ச்சிருக்க முடிய போதுங்க கட்டாயிரு இப்போ